கின்ன
ஆ நல்லா இருக்க
என்ன பண்றீங்க ஆ நல்லா இருக்க என்ன சாப்ட்டீங்க
சாப்பிட்ல நீங்க
சாப்ட்ட
என்ன சாப்ட்டீங்க
ரசோ சாப்பாடு
ம் தொட்டுக்க
ம் தொட்டுக்க கறி
ஆட்டு கறியா மாட்டு கறியா சிக்கன் கறியா
ஆட்டு
சரி சரிங்க உங்களுக்கு ஆட்டில என்னதா ரொம்ப புடிக்கு
கறி தா
உள்ள இருக்கிறதெல்லா புடிக்காதா
உள்ள இருக்கிறது நா சாப்ட மாட்ட
போட்டி சாப்ட மாட்டீங்க
அவ்வளவும் புடிக்காது போட்டி அப்புறோமா இது இருக்கு நல்லி சொல்லுவாங்கல்ல அது சாப்டுவ
ம் பாயா பாயா
அதுல்லங்க நல்லி நல்லி
செரி செரி ஆனா ரெண்டு மூணுனா தாங்காது ரெண்டுமே காலி தான ஆனா இதுன்னா மேல இருக்கு அது கீழ இருக்கும்
அது வந்து நல்லா இருக்குமா அது மட்டு சாப்பிட வேண்ணா பாயாவு அவ்வளவா புடிக்காது
அப்டியா உங்களுக்கு பாயா பிடிக்காதா செரி செரி பாயாக்கே பாயா புடிக்கல பாத்தீங்களா
என்னது சொன்னீங்க என்ன சொன்னீங்க
பாயாக்கே பாயாவ பிடிக்கல
லூஸ் மாறி பேசாதிங்க செரியா
சொல்லுங்க சொல்லுங்க
விட்டா ரொம்பதா பேசுறீங்க
வாயிருக்குல அதுனால தா
வாயிக்குருன்னு சொல்லி உங்களுக்கு மட்டு காட்ட கூடாதுல்ல
செரி நீங்க காட்டுங்க அப்பனா
நா யாருக்கு காட்ட மாட்டேங்க எனக்கு அந்த பழக்கோ எல்லா இல்ல உங்க உங்க மாறி எல்லா நா இல்ல
இப்டியா நல்லதுங்க ம் ம்
சொல்லுங்க என்ன சமைக்க தெரியுமா உங்களுக்கு இவ்வளோ பேசுறீங்களே
நா சமைப்பனே
என்னா சமைப்பீங்க சொல்லுங்க பாக்கலா
மேகி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரண்டா சமைப்பே
மேகி சமைக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க
நா நார்மலா சமைக்க மாட்டே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமைப்பே மேகிலயே
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நறைய பேர் செ சின்ன பசங்களே செஞ்சு சாப்பறாங்க இப்போ
அவங்கல்லா வேஸ்ட்டு நம்மா செய்யறதுல்லா டிஃப்ரெண்ட்டு
அப்டிங்ளா அதா எதுன்னா ஹார்டா என்ன சமைக்க தெரியு சொல்லுங்க
ஹாடானா சிக்கன்ல ஒரு டிஷ்ஷு சமைப்பே
என்ன பண்ணுவீங்க
பஸ்ட்டு சிக்கன் நல்லா கழுவிட்டு ஒரு ஹ பவுல வச்சக்கனு ஓக்கேவா அதுல தைய்ரு ஓகேவா பட்டரு சிக்கனுக்கு என்னென்ன மசாலா போடுங்விகளோ அதெல்லா போட்டுக்கணு ஓக்கேவா சிக்கன் மசாலா அதுக்கப்றோ காரத்தூள் அதுக்கப்றோ உப்பு அதுக்கப்றோ கொஞ்சோ கார்ன்ஃப்ளாரு இதெல்லா போட்டு வச்சு க்கணு வச்சக்கப்றோ இன்னொரு பேன்னு இதுல வச்சுக்கணு ஸ்டவ்ல ஸ்டவ் வச்சு ட்டு அதுல கொஞ்சோ பட் போட்டுட்டு பட்டர் தெரியும்ல ஆமா பட்டர்
ம் சேரி தெரியுங்க அதா கேக்குறே பட்டாரான்னு சொல்லி
அது போட்டுட்டுக்கு அப்றோ மா மில்க் இருக்குல பால்
ம் ம் ஆமா
அது போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா ஆட்டுங்க ஆட்டிட்டு் அதுக்கப்றோ கார்ன்ஃப்ளார் இருக்குல்ல கார்ன்ஃப்ளா
ஆமா இரு
அது கொஞ்ஜோன்டு போட்டுருவே யாரு இல்ல கொஞ்சோ கெட்டியா கிரீமியா ஆயிடு அது அப்டியே ஓகேவா
அதுக்கு நீங்க ஃப்ரெஷ் கிரீமே போட்டு இருக்கலாம்ல
இல்ல இல்ல அதெல்லா போடக்குடாது நான் டிஃப்ரெண்ட்டா சொல்றேன்ல்ல கேட்கணு ரொம்ப கொஷ்டி பண்ண கூடாது
கொஸ்டி பண்ணா தாங்க தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணு
சேரி ஓகே கேளுங்க அத சிக்கன் சொன்ன எல்லா அது பண்ணீங்க அதுல கொஞ்சோ ம் எது போட்டுக்கோ நிறைய எஃகு பொண்ணு எஃகு போடாம சொல்ல மாறந்துட்டே அதுவு போட்டு நல்லா கலிக்கிக்கோங்க அதுக்கப்பறோ இன்னொரு பேன்ல கொஞ்சமா பட்டர் போட்டுட்டு ஓகேவா அதுக்கப்புற சிக்கன் இருக்குல்ல
ஆமா இருக்கு
அத அப்டியே பேன்ல போட்டுங்க அப்டியே போட்டுணு பட்டர் போட்டுட்டு போட்டுருணு பேன்ல போட்டுட்டு கொஞ்சோ நேரம் அப்டியே ஸ்லோல வச்சு மூடிருங்க அதுக்கப்பறோ ஒரு டூ மினிட்சோ த்ரீ மினிட்சோ கலைச்சி எடுத்து அது எது செஞ்சு
ஆலச்சி எடுத்தா சேரி
பால்ல பால்ல பால்ல செஞ்சேங்கல ஒரு கிரீமு அது எடுத்து அந்த சிக்கன்ல போட்டுங்க சேரியா
ரொம்ப பெருச லிஸ்ட் போது சேரிங்க
அது போட்டக்கதுக்கு அப்பறோ கொஞ்சோ
ஈசியா சொன்னீங்க நீங்க ஹாடா இருக்குது
ஈஸி தாங்க கேளுங்க அதுக்கப்பறோ அப்பறோ அது மேல வந்து சீஸ் மூ சீஸ் லேசு அப்டியே மேலச்சு சோ அதுக்கப்பறோ அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்பறோ ஸ்டோர்ல தானே இருக்கு அது இது ஆகிடு என்ன லூஸா நீங்க நா என்னு சொல்லவே இல்ல ஸ்டவ் ஸ்டவ்ல இருந்து எடுக்க சொன்னே நா இல்ல இல்ல சீஸ் அத மேல போடுறும்னு சொன்னே ஸரீம்ல வச்சுட்டு அதுக்கப்பறோ ஃபைவ் மினிட்ஸ்க்க அப்புறம் இது திறந்து ஸ்லவ் ஸ்டவ்ல இருந்து எடுத்து ஸ்டோவ் ல இருந்து எடுத்து சி அது இல்லங்க அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இது வேற அது வேற எடுத்துட்டு ஏதோ தோசையோ இல்ல ரொட்டியோ எடுத்து அது எல்லா அப்டியேசாப்டு என்னடெஸ்ட்டா இருக்கு தெரியுமா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிடிக்
நீங்க சமச்சு சாப்பிட்டீங்களா என்ன
ஆமாங்க ட்ரை பண்ண போறே நாளைக்கு
இது அப்பா சூப்பருங்க பா நா ஏதோ நீங்க செஞ்சு சாப்பிட்டு டேஷ் பண்ண சொல்றீங்க நச்சா நனோ பண் ரை பண்றே சொல்றீங்க
நானு செய்ய ட்ரை பண்றே ஆனா எங்க வீட்ல பட் ரும் சீஸ் இல்லையா அதனால அது அப்டியே போகுது
வாங்கிட் வர்ணுல வாங்கிட்டு வந்து வெச்சுக்கணும் அப்புறமா செய்யணு செரி செரி ட்ரை பண்ணுங்க நல்லாதா இருக்கு ஐடியா
பண்ணி சாப்டுங்க
சேரிங்க பண்ற நீங்க சொன்னதே நா மறந்துடுவ அதுல ஒரு ட்ரை
ன்னாங்க நல்லா இருக்குங்க ஒண்ணுமே இல்லங்க சிக்கன் மசாலா
செரிங்க ப சொல்லி சொல்லிட்டீங்க நீங்க கண்டினியூ பண்ணாதீங்க
ம் வேலதா இதுல என்ன இருக்கு
சேரிங்க செரிங்க பண்ணி பாக்கலா எப்டி இருக்குன் சொல்லி பாத்து உங்கள்கட்ட சொல்ற பனீர்லவே அப்டியா செரி செரி
நீங்க வெஜிடபிள்ளயு பண்லா பனீர்லயு
செரி நீங்க பனீர் பட்டர் மசாலாஸ் பாத்ருப்பிங்கல்ல அதுல எது ரொம்ப உங்களுக்கு தொ இருங்கங்க சொல்ல விடுங்க தோஸ் சயா ஸ் தோசயா இடியாப்பமா இல்லனா வந்து உள் ரொட்டியா இல்லனா
ருமானி ருமானி ரோட்டினு சொல்வாங்க
ஆமா ரொமானிய ரோட்டி
மிக்சா இருக்கு அத வெச்சுதான்டா சாப்பிணு அதுல பட்எடுத் தலவி குடுப் வெப்பாங்க ஐயோ என்னமா இருக்கு எ ரொம்ப பிடிக்கு எனக்கு யாரு சிங்கத்
ட்டி வீட்லயு செய்யலாமா அங்க அதோட தவா மாரி இருக்குமா அது இருக்கணுமா அது இருந்தா நல்லா செய்லாமா
அப்படியா வ என்ன இருந்தாலு கடைல விக்கிற டேஸ்டு வீட் ட்ல வராது ம்
ஆனா நாங்க செஞ்சா கொஞ்சொ அதிகமா செஞ்சு சாப்பிலா க கடைலனா காசு போட்டு சாப்புலா இன்னு வேணுன்னா
ஆமா ஆமா அதெல்லா அப்டிதாங்க சீன்ல செட்டு சபத்துல முட்டு
இந்த மாரி வார்த்தலா பேசக் கூடாது தப்பு சரியா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க முட்டை நீங்க ரொம்ப உ முட்டு புடிக்கிறீங்க
நா விட்டு அப்டிதாங்க புடிப்
விட்டு இல்லங்க முட்டு
உ நீங்க சொன்னத கேட்ட ஆனா நா சொல்றது என்ன சொன்னா விட்டு புடிக்கிறது
தெர்ல நா அந்மாரி முட்டு குடுக்குறதுனா ஒரு வார்த்த சொன்னா அதுக்கு விடா முட் மேல இ்ழுத்துட்டு போறது அது ப ம் சரி உங்களுக்கு பால்கோவா செய்ய தெரியுமா மா
எனக்கு செய்ய தெரியு ஆனா தய்வு செஞ்சு நீங்க சொல்லாதீங்க
சரி நீங்க சொல்லுங்க
ஆனா எனக்கு சாப்பிட தெரியு நல்லா சாப்பிடுவ ஏ உங்களுக்கு ரஸ்மலாய் புடிக்குமா ரஸ்மலாய்
ஆ நா செஞ்சே சாப்ருக்கேன் அதென்னா எனக்கு புடிக்கணும்
அப்புறமா வந்து செரி விடுங்க நீங்க செஞ்சு சாப்டது போதோ அப்புறமா வந்து இந்த ரசகுல்லால வொயிட்டு புடிக்குமா வொயிட்டு பிடிக்கு வெறும் கேளுங்க ஃபஸ்ட்டு வொயிட்டு புடிக்குமா மெரூன் பிடிக்குமா ரோஸ் புடிக்குமா
ரோஸ் ரோஸ் நல்லா இருக்கோ அதுலதா கொஞ்சொ பன்னீர் வாசன பன்னீர் வாசன வராது அதுல ரொம்ப நல்லாருக்கோ
அதுதா ரியலாங்க கலர் போடாம செ கலர் போடாம செய்வாங்க ஆனா என்ன நா பாத்தேன்னு சொல்லிதா சொல்றே இல்ல இல்ல எங்க அக்கா ஒரு நாள் செஞ்சிருந்தாங்களா
அத வீட்ல செய்றது வேறங்க கடைல வாங்கன
இல்லங்க கடைலயு து ஃபேக் கலர்னா எப்டி தெரியுமா கைக்கு ஒட்டுங்க கலர் நாயி எதுல போட்டா கூட கைல ஒட்டு சாப்புடும் போது வாயிலல்லா இருக்கோ கலரு ஆனா அது பாருங்க வாயிலயு இருக்காது கையிலயு இருக்காது அதுவோ ரியல்தா ம் எனக்கு எவ்ளவு தெரிஞ்சிருக்கு பாத்துங்க செரி கேளுங்க எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா
தெரிஞ்சிருக்கு பரவால்ல எதுவோ ஓகே பொழச்சுப்பீங்க நீங்க வெளிய உட்டா ம் ம் ம்
எனக்கு ரொம்ப பெரிமையா இருக்கு
அப்புடியாங்க செரிங்க செரிங்க நம்ம டைம் முடிஞ்சிடுச்சு
செரிங்க ம்
க